ஹலோ
ஹலோ
வணக்கம்க்கா
பாய் எப்டி இருக்க
நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன்ப்பா
ஆ வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா
எல்லாரும் நல்லா இருக்காங்க
ம் சாப்ட்டீங்களா
இப்பதா முடிஞ்சுது சாப்ட்டு
நா இன்னைக்கு கத்திரிக்கா கடைஞ்சி ஜு
ம்
அதுக்கப்பறம் வந்து வாழப்பூ பொரியல் ரசம் ம் நீங்க இல்லக்கா அது நேத்து கடையில வாங்கிட்டு இருந்துச்சு இத்தன நாள் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வாங்கிட்டதுனால அப்றம் நேத் வாய்ன்ட்டு வந்தாங்க செரி செஞ்ச
ஒ ஒ
ம்
நான் தக்காளி சட்னி தான்ப்பா செஞ்சே
ம்
காலைல தோசைக்கு இப்போ என்னது சாதம் மத்தியான முட்டை ஆம்லெட் போட்டு ட்டோம் அப்பறம் மாம்பழம்
மாம்பழமா ஏக்கா முட்டை வந்து கடைல வாங்கி அப்டியே ரெடிமேடா வச்சுக்வீங்களா
ஆமா
ஆ ஆ
ஏன் அப்டிதான் இங்க எல்லாருமே
இல்ல அ அப்ப அப்ப வாங்கீவிங்களான்னு கேட்டே
ஆ இல்லப்பா ஒரு அத நெறையலாம் இல்ல ஒரு பன்னெண்டு முட் ட்டை ஒரு டசன் வாங்கி பிரிஜ்ல வச்சுப்போம்
வெங்க யூர் சைடு வந்து கொஞ்ச முத்த ரேட்டு ஒரு அட்டையே எரநூறு ரூபா தான் ஆகும் அந்த மாரி கேட்டே
இங்கேயும் அவ்ளோவுதான் நூத்தி முப்பது ரூபாய் ஏதோ போட்டிருந்தாங்கப்பா ஒரு அட்டை
ஒரு அட்ட வெரும் நூத்தி முப்பது ருபா தானா அதுல எத்தனை இருக்கும் கா
ட்ட
ஓ இதுல நாப்பது இருக்கும் அதுல எறநூறு நூத்தி அம்பது ரூபானு
அப்டியா இங்க அந்த மாரி என்னா நேத்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நான் பாத்தே
இல்லக்கா நம்போ ஒண்ணு வாங்கனா வெறும் ஏழு ரூபா எட்டு ரூபா சொல்றாங்க இது போய் ரொ பக்கமா வாங்கிட்டு இது நமக்கு ரொம்ப கம்மி தானே அப்போ ஒரு முட்டைங்கிற போது கம்மி தானக்கா
கம்மிதான் ஆனா நீங்க அந்த மாரி விக்கிற முட்டையை நீ நல்லா பாரு குட்டி குட்டியா இருக்கு
ஆ ஆமா
ரொம்ப குட் குட்டியா இருக்கு நா அத பாத்திருக்கே அதுக்கு தனியாவே வாங்கிட்டனா கொஞ்சம் பெரிய முட்டையா கெடைக்குது
செரி செரிங்கா
நான் அதனால இப்பிடி வாங்கிடுவோம் தனியாவே மோஸ்டி ரொம்ப வாங்குவாரு எப்பயாவது கெடைச்சா அந்த முட்டையும் வாங்கனா நறைய கெட்டு போயிடுதுப்பா
ம்
நான் தண்ணில போட்டு பாப்பேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு முட்டையாவது கெட்டு கெடக்கு
ம் உ இதுல கூட கலப்படுமா
கெட்ட முட்டைய எல்லாம் பேக் பண்ணி குடுத்துடுறாங்க அந்த அட்ட அட்டியா வாங்கும்போது
சரி இது இப்ப கிளைமேட் மழை வருதா
ஐயோ காலையில இருந்து மழை வந்துட்டுதான் இருந்தது ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி அளவுலதான் நின்ந்துச்சு
உம் உம்
இப்போ கொஞ்சம் அப்படியே வெயில் தெரிகிற மாதிரி இருக்கு ஆனா தெரியல கொஞ்சம் வெளியே வந்தா மட்டும்
ஆனா எப்ப மழை சீசன் எல்லாம் உங்களுக்கு கஷ்டம் ஏக்கா
இல்லம்மா எனக்கு ஜாலி ஏன் சொல்லு
ய
லீவ் விட்டுருவாங்க லேட் ஆயல்லல்லாம்
ஓ அப்படியா ஆனா எப்பவுமே மழை வந்துச்சுன்னா அதிகமா வரும் ஏக்கா
ஆமா மழை சீசன்ல அதிகமா வரும் எப்பயுமே அஹ் காலையில இருந்து சாய்ந்திரம் வரைக்கும் வந்துட்டே இருந்தாலுமே எங்களுக்கு எல்லாமே உள்ள இருக்கு
உம்
எதுக்கும் வெளியே போக தேவை இல்ல ஒரு சிலருக்கு வந்துட்டு தண்ணி வெளியே புடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கும்
உம்
எங்களுக்கு வேலை விசியமா மட்டும்தான் வெளியே போற மாதிரி இருக்கும்
சரி சரிக்கா
தண்ணி பாத்ரூம் எல்லாமே உள்ளேயே இருக்கிறதுனால உள்ளயே இருந்துக்கலா சமைச்சு சாப்பிட்டு எதுக்காகவு வெளியே போக வேண்டியது அவஸ்
பரவால்லக்கா அப்டு வெளிய போனாதா மட்டுதா வேலைல்லீங்கோ சிட்டிக்குள்ளயா கா இல்ல உள்ளுக்கே இருக்குங்களா அந்த ஏதாவது வேலைக்கு போகோணுனா பக்கம் இங்க இருந்து இப்போ ஒரு பத்து கிலோமீட்டர் ஒரு பாஞ்சு கிலோமீட் அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்குமா இல்ல அதிகமா வருங்களா
எங்கள்து காரு தானே ஓட் விட்டுவாரு வீட்டாண்ட கொஞ்சமா ரோட்ல வெளிய நிக்க வச்சிருப்போ காரு எதிர்ல கார் ஜெட் இருக்கு அவ்ஸ் ஒனரு இப்போ ரெண்டு காரு வந்துச்சுன்றனால நாங்க கொஞ்சோ எதிர்ல காலி எடோ இருக்கு அங்க எங்க கார வெட் ட்டுட்டு இருக்கோ
உம் இப்ப இப்ப அண்ணா மட்டுதா வேலைக்கு போறாங்க ஏங்கா
ஆமா நா போறதில்ல
உம்
அதனால அவருக்கு வாடகை எப்போ வருதோ
ஃபினான்ஸ்ல கொஞ்சோ சப்போட் பண்ணலா
இதாண்டா இருக் என்ன நடுவுல எனக்கு கொஞ்சோ பேக் பெயின் இருந்துதா அதனால் இல்ல என்னால போக முடில்ல ட்ராவல் பண்ணக்கூடாது அதாவது ட்டேய்ன் போன் பெயின் சொல்லுவாங்
உஹம் உஹம்
அந்த பெய்ன் இருந்ததுனால ட்ராவல் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் ட்டுனே அதுக்கப்றோ அந் தலயு பண்ணிட்ருந்த கீழ விழுந்து கால ஒடச் சிக்கிட்ட
செர் செரிங்கோ
ச்ச ரைட்டு அதுக்கப்றோ என்னால ரொம்ப நடக்க முடியில அங்க ஒரு ஒரு கிலோமீட்டர் அப்டி நடப்ப அந்த பக்கோ பஸ் எறங்கிட்டு டெய்லியு அது கொஞ்சோ கஷ்டமா இருந்ததுனால நின்னுட்டே இப்போ அதுக்காகப் போக முடில இங்கே லோக்கல்ல கூட போலா எனக்கு அதுக்கப்றோ இன்ட்ரெஸ்ட்டு இல்ல செரி ரெஸ்ட் எடுக்லா ஒரு ரெண்டு வருஷனு சொல்லிட்டு இப்போ ரெண்டு வருஷோ ஆயிடுச்சு வீட்லதா இருக் க்க
செர் செரி
இவர் மட்டும் வாடைக்கி எதாவது எப்பயாவது வாரத்துல ஒன்னோ ரெண்டோ போகு
அப்ப எப்படிங்க வாடைக் குடுத்து பேலன்ஸ் பண்ணிருவீங்காளா வாடக குடுத்து பேலன்ஸ் பண்ணிடுரீங்க
வீட்டு வடகைய குடுத்துன்றீங்களா ஆமா இப்ப நா அது இல்லாம கொஞ்சே இன்ட்ரெஸ்ட் விட்டுருக்கே
உம்
அதுல கொஞ்சோ வரதுனால மந்த்லி எனக்கு சரியா போயிடுது
உம் ம் இல்ல வீட்டு ஜாமனும் மளிகை ஜாமனும் எத்தன செலவு பால் செலவுலருந்து
ஆமா ஐயோ மாச செலவு மட்டுமே இருபதாயிர ரூபாய இருபத்தஞ்சாயிர ரூபா வருது
உங்குளுக்கு அவ்ளோ ஆகுதா
ஆமா மளிக செலவோட சேர்த்தே இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே ஆகுது முப்பதாயிரம் ரூபாய்க்கிட்டயே ஆகுது மளிகை செலவு சேர்த்துனா நான் அதுதா வெளியே போயிட்டு வாங்கிடுற
எங்குளுக்கு எவ்வளவு தெரியுமா எங்குளுக்கு மாசமே மூவாயிரத்தி ஐநூறு ரூபா ஆகுதுக்கா
எதுக்கு சொல்ற
எல்லா செலவும் சேத்தி ம்
எல்லா செலவோனா
வீட்டு சமானு வாங்குறது மல்லிக சமானோ அரிசி பருப்பு இதெல்லா வாங்குறதுக்கு எல்லாமே சேத் த்தி மூவாயிரத்த ஐநூறுவா
எப்டிப்பா சொல்ற இப்ப அரிசி மட் டுமே எங்களது ரெண்டாயிருபா
ம் எங்குளுக்கு ஒரு சிப்போ வாங்கணும்னா நாங்க அஞ்சு பேருதா மூணு ரெண்ட்ரா மாசம் ன ஓட்டிருவோ ரெண்டாயிர ஆயிரத்தி ஐநூறு ரூபாதா ரெண்டரை மாசத்துக்கு ஓட்டிருவோ
எனக்கும் மூணு மாசம் வருது சரியா ஆ டிஃபன் அரிசி வாங்குறோ அது வந்துட்டு மாசத்துக்கு அது தனியா ஒரு அமௌண்ட் அதுக்கே கிட்டத்தட்ட ஆயிரபாக்
நாங்க டிஃபன் ஐஸ் அரிசிலா வாங்குறதில்ல கா ரேஷன் அரிசி போடுற தறாங்கல
ம் ம்
அதே நல்லாதா இருக்கு அந்த அரிசியோட கொஞ்சோனு பச்சரிசி கலந்து பாருங்க நல்லாதா இருக்குக்கா நாங்க செய்யாம தா இருந்தேன் அப்புறோ ஒருக்க செஞ்சு பாத்த இட்லி ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு
இல்லப்பா நானும் அத செஞ்சிட்டு தான் இருந்தே நடுவுல எங்க வீட்டுக்கார் அது வேண்டா இது நீ மாத்துன்னு சொன்னாருன்றதுனாலதா மாத்திட்டேன் அதுவும்தா செய்வே இப்போதா நடுவுல நடு மாத்திடுவோ நாங்க அந்த அரிசிய வாங்கிட்டு அது மாரி மளிக செலவுமே ஒரு முற போயிட்டு ஒரு பத்தாயிரபாய்க்கு வாங்கிட்டு வட்டோம்ன்னா ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு வந்துடுதுப்பா
ம் பத்தாயிரவாய்க்கு வாங்கீருவீங்களா
ஆமா
நா மாசம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூவா ரெண்டு மாசத்துக்கு தாக்கிருவேக்கா மாசம் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு வாங்கனா ரெண்டு ஒன்ற மாச தாக்கிடுவேன்
எனக்கு மா மாசோ இல்ல நா இங்க மாச மாசம் வாங்க போகும்போது கூட எனக்கு அஞ்சாயிருபா ஆயிடுது மளிக செலவு ஆனா நா இப் போ அதுக்காகவே
என்னக்கா அப்புடி வாங்குவிங்க சும்மா பருப்பு உளுந்து அரிசி எல்லாமே சேத்தி அவ்ளோ ரூபா வந்துருமா
அப்பா இப்ப சூப்பர் மார்க்கெட்ல நீ போய்ட்டு வாங்கு
ஏக்கா அதுக்கு ம் ஹோல்சேல் ரேட்ல வாங்கலாம்ல சூப்பர் மார்க்கெட்ல வாங்னா இப்போ என்ன கோச்சுகாதிங்க உங்குளுக்கு நல்லதுக்குதா சொ ல்றே இப்போ நீங்க ஒரு ஒரு சோப்பு வெல வந்து பத்து ருபானு வெச்சுக்குங்ளே அதே நீங்க ஹோல்சேல்ர வாங்னா ஏழு ருபா எட்ருபா தா உங்களுக்கு ரெண்டுருவா லாபந்தான கெடைக்கு
டி மார்ட்ல போய் வாங்கும் போது எங்ளுக்கு எல்லாமே ஹாஃப் ப்ரைஸ்ல கூட கெடைக்குது
ஆ
அப்டி வாங்கிதா எனக்கு பதினாலாயிருபா இந்த மாச பில்லு போட்ருச்சு மளிக செலவு மட்டுனா நீ சொல்றது வெ று மளிக செலவு மட்டு இல்ல எக்ஸ்ட்ரா போனா பிளாஸ்டிக் சாமான வாட் ர பாட்லு என்னென்ன தேவையோ இஷ்டத்துக்கு எடுத்துட்டு வந்துரு டிரிம்மரு அது இதுனு என்ன இருக்கோ ஒரு ஹாட் பாக்ஸு அது மாரி ட்ரெண்டுக்கு தேவைப்படுறது எல்லாமே இதுல ஸ்நாக்ஸ் மட்டுமே ரெண்டாயிருபாமா
அப்பா
எல்லா ஐட்டமும் ஒரு மூணு மாசத்துக்கு தேவையான தெல்லா வாங்கிடுவோம் எண்ணெ மட்டும் கம்மியா தான் வாங்குவோம் அஞ்சு லிட்டருக்கு மேல வாங்க மாட்டோம் ஏன்னா மொத்தமா எடுத்துட்டு வந்து இங்க ஸ்டோர் பண்ண முடியறது இல்ல அது நம்ம ஊர்லயே கிடைச்சிருது அங்க வந்துட்டு எண்ணைக்கு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் தான் வித்தியாசம் இருக்கும் அதனால நான் அத மட்டும் வாங்கிக்கிறேன் எனக்கு மாசம் மட்டுமே அஞ்சு லிட்டர் எண்ணெய் தேவைப்படுது
நீ என்ன சொல் என்ன சொல்றீங்க ஒரு மாசதுக்கா என்னக்கா பண்ணுவீங்க அப்டி
இத்தனைக்கு நா பூரி சுட மாட்டே அதிகமா, வடை சுட மாட்டே அதிகமா. நேத்து ஒரு லிட்டரு எண்ணெய் பிரிச்சு போட்டுட்டு ரெண்டு ஸ்வீட் வடையும், கார வடையும் செஞ்சே. முக்கால் லிட்டரு எண்ணெய் காலி ஆகி போச்சி. கொஞ்சமா இருக்கு நேத்து மட்டுமே ரெண்டு பேக்கெட் எண்ணெய் பிரிச்சே
கடலெண்ணெய் தா வாங்கிக்கிவீங்க.
இல்லப்பா கோல்டு வின்னரு, கடலெ எண்ணெ மாறி மாறி. அதாவது இங்கே லோக்கல்ல நா வாங்கும்போது கடலெ எண்ணெ நா வாங்கிட்வே. ஏன்னா எங்க
அப்போ மாசம் அஞ்சு லிட்டர் எண்ணெ செலவாகுங்களா?
கொஞ்சம் எண்ணெ அதிகமாவே செலவு பண்ணுவேம்பா
கொஞ்சம் கொறைச்சிக்குங்கா. ஆயில் வந்து அந்த அளவுக்கு சே்த்திக் கூடாதுக்கா. இல்ல நா சொல்றே கோச்சுக்காதீங்க. ரொம்ப செலவு பண்றீங்க அந் அஞ்சி லிட்டர் எண்ணெ எல்லா அதிகம் தாக்கா. நா மாசம் ஒன்ற லிட்டர் எண்ணெ செலவாகு வெறும் ஒன்ற லிட்டர். ஒரு லிட்டர், ஒரு ஒன்ற லிட்டர் ஒன்ட ஒரு லிட் லிட்டருக்கு மேலதா போகும். ஒன்றரை லிட்டரு அதிகம் தா எனக்கு. இதுக்கு நா இத்தனை சமைக்கறே. தினம் தினம் இவ்ளோ சமைக்கிறேக்கா கொழம்பு, ரசம், பொரியலு. அதே மாதிரி நைட்டுக்கு டிஃபன், காலையில டிஃபன் இத்தனையும் செய்றே. லிமிட் தா இவ்ளோதா ஒரு ஒன் ஒன்றை ஸ்பூன் ஒன்றை ஸ்பூன்லயே நல்லா எண்ணெய்லயே ஒரு மூடி வச்சி மூடி வச்சி வதக்கிருவே தண்ணி லைட்டா தெரிச்சி தெரிச்சி வ. ஓரளவுக்கு ரொம்பொ நா அல்டிமேட்டடா சமைக்க தெரியாது. ஒ ஓரளவுக்கு சமைப்பே ஆனா நீங்க அஞ்சி லிட்டரு எண்ணெ ஆகுதுங்கிறிங்க.
ஆமா இது இல்லாது எங்க வீட்டு பூனக்கி மாச நாலாயிரம் ரூபா செலவாகு அது அதுக்கு ஃபுட்டு வாங்க. ஏ பையெ ஸ்நாக் க்கு டெய்லி அம்பது அம்பது ரூபா குடுக்கணு. அவ நடூல வந்துட் போனா அதுக்கு ஒரு ஐநூறு ரூபா வெக்கணு.
ஆஹ்
செலவு கணக்கு போட்டுலு நீங்க கணக்கு போட்ருக்க மாட்டீங்க.
செரிங்க்கா, ஒங்களோட பேசுனதுக்கு ரொம்ப நன்றிக்கா.
நன்றி
ஆஹ் அடுத்த கால்ல வரலாக்கா செரி